ஹலோ
ஹலோ தோழி கேக்குதுங்களா கேக் கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேட்குது சகோதரி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்புடி இருக்கீங்க
நா நல்லாருக்கே சகோதரி வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காக இருக்காங்க சகோதரி நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க சகோதரி சரிங்க இன்னைக்கு நம்ம எத பத்தி பேசலா அப்புடின்னா குக்கிங் பத்தி நம்ம பேசலா
சொல்லுங்க தோழி
குக்கிங்க பத்தி பேசலா
பேசலா பேசலாம் உங்களுக்கு என்ன சமயல் தெரியுதோ அது பத்தி பேசிக்கலாம்
ஆஹ் சேரிங்க சரிங்க சகோதரி இப்ப குக்கீங்க ளா வந்து நீங்க வீட்ல பண்ணுவீங்க இல்லே அம்மா பண்ணுவாங்கலா அங்கல்லா
ஆமா
அம்மாத பண்ணுவாங்க நீங்க ஏதாவது குக்கீங் ஏதாவது பண்ணிருக் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா புதுசா ஏதாவது உங்களுக்கு ஏதாது ஐடியா இருக்
நல்லா சாப்பிடுவே நல்லா சமைப்பே
சரிங்க சரிங்க சகோதரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நா தா எல்லாமே ட்ரை பண்ணி பண்ணிருக்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து பிபோர் மேரேஜ் முன்னாடி வந்து செய்யு போது எனக்குமே நல்லா வரலே குக்கீஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒன்னு சொதப்பிருவே ஆ நமக்குதா செஞ்சாலு சாப்புட்றதுக்கு நம்ப வீட்ல நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவிங்களே வந்து மாட்டிக்குவாங்க ஆ மொதல்ல பாத்தீங்கனா ஏ தங்கச்சி தா ஃபஸ்ட்டு மாட்டுவா நா எது செஞ்சாலுமே அவட்டதா குடுத்து டேஸ்ட் பாக்க சொல்லுவே அப்பலா வந்து ஒன்னு உப்பு அதிகமா போயிரு கார அதிகமா போயிரு அப்பலா இருக்கும்போது அப்பறோ கொஞ்ச கொஞ்சமா தா வந்து நா கத்துக்க ஆரம்மிச்சே ஆனா கத்துக்க ஆரம்மிச்சதுல இருந்து பண்றே பட் ரொம்ப நல்லா பண்றே அப்டின்ல சொல்ல மாட்டே உப்பு காரலா அதிகமா போட மாட்டே டேஸ்ட் டு மட்டு கொஞ்ச கம்மியா வரு அவ்ளோதா பட் ரொம்பலா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ஐய நா செய்ய மாட்டே நீங்களா எப்டி செய்வீங்க
ஓரளவு நல்லா சமைப்பேனு வச்சுக்கோங்களே
சரிங்க சரிங்க சகோதரி அம்மாலா எப்டி நல்லா சமைப்பாங்ளா அந்த அளவுக்கு நம்ப செய்யணுனு என்னைக்காவ்து நீங்க நெனைச்சிருக்கீங்ளா
இல்லைங்க நா எங்க அம்மவோடவே நல்லா சமைப்பே
அப்புடியா சூப்பர் பரவால்லைங்ளே எந்த மாரிலா நீங்க ட்ரைப் பண்ணி நல்லா வந்துருக்குன் நெனைக்கிறீங்க
ம் சிக்கன் பிஷ்ஷு இதுலா நல்லா வரு
செரிங்க அதுல ஸ்பெசிஃபிக்கா எதாவ்து நீங்க எதா புதுசா எதாவ்து போடுவீங்லா அதுல இல்ல எல்லாமே பண்ற மாரிதா
ம்
எந்த மாரி போடுவீங்க புதுசா புதுசான எந்த மாரி ட்ரைப் பண்ணுவீங்க
புதுசால எதாது ட்ரைப் பண்ணா நம்பளுக்கு யூடியூப் இருக்கு இல்லையா யூடியூப் வச்சு எதாவாது பண்ணுவே
சரிங்க சரிங்க சகோதரி இங்க நாளைக்கு
க்குனா பத்து டிஸ்ஷு காமிக்குதே
ஆமா ஆமா
அதனால அத வெச்சு எதாவ்து டவுட்னா ஒரு ரெண்ட் நிம்ஷோ ரிவ்யூ மட்டு பாத்துக்குவே அதுல இருந்து இது பண்ணிக்குவே
சரிங்க சரிங்க சகோதரி நானுமே யூடியூப் பாத்து தா கத்துக்கிட்டே ஆனா வந்து ரெசிபிஸ் எல்லாமே ஒரு சில ரெசிபிஸ்லா நல்லா செய்வே இந்த மேக்சிமம் பாத்தீங்னா இந்த நைட் டின்னர் எல்லாமே நா பேர்ஃபெக்ட்டா செஞ்சுருவே அதெல்லா நல்லா வந்துரு ஆ இந்த சாப்பாடு கொழம்பு வெக்கும் போது தா எங்கெயாவ்து கொழம்புல மட்டு சொதப்பிரு மத்ததெல்லா கரெக்டா செஞ்சுருவே கொழம்புல மட்டு எதாச்சு சொதப் பொரியல் வணக்குறதா இருக்கட்டு எதுவு சேரி புடிச்சதுல மத்ததது ரச எல்லாமே கரெக்டா செஞ்சுருவே இந்த கொழம்புல மட்டு எதாவ்து சொதப்பிரு பட் டேஸ்ட் இருக்கு ரொம்ப டேஸ்டா எக்ஸ்பக்ட் பண்ற அளவுக்கு இருக் அது ஓரளவுக்கு ஓ இருக்கு அந்த மாரிதா செய்வே தம்பிக்குன் செய்றதுனால வந்து உப் உப்பு கார எல்லாமே கம்மியாதா நாங்க போட்டு செஞ்சு சாப்புடுவோ அதிகமா உப்பு கார சேத்துக்க மாட்டோ நீங்கள்லா எப்டி உப்பு கார கொஞ்ச நெறையா சேத்தி சாப்டுவீங்களா இல்ல கம்மியா சாப்டுவீங்களா
எனக்கு உப்பே இல்லனாலு நா சாப்டுருவே உப்பு காரோ கம்மியா இருக்கனு எனக்கு அப்டி தா சாப்ட புடிக்கு உப்பு அதிகமா இருந்தா எனக்கு எறங்காது உப்பு கம்மியா இருந்தாலு
ஓ செரி செரி நீங்களு செஞ்சு பாக்கும் போது டேஸ்ட்க்கு வெச்சு பாப்பீங்ளா உப்பு எவ்ளோ இருக்கு கார எவ்ளோ இருக்கு அந்த மாரி வெச்சு பாப்பீங் ளா இல்ல நீங்களே ஒரு கணக்கு வெச்சு மெஷர்மெண்ட் மாரி
ஆமா நம்மளுக்கு கையளவு இதெல்லா தெரியுல
செரிங்க செரிங்க செரிங்க சகோதரி இப்ப எ குக் நீங்ளே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சது எந்த டிஷ்ஷூ அ வெஜ்ஜா நான்வெஜ் ஜா நா வெஜ்ஜுனா எது புடிக்கு நான்வெஜ்னா எது புடிக்கு
வெஜ்ஜுனா எனக்கு சப்பாத்தி ரொம்ப புடிக்கு நான்வெஜ் ஜுனா எனக்கு இது ஃபிஷ் ஃபிஷ் கிரேவி இதெல்லா ரொம்போ புடிக்கு
ஓ சரிங்க சரிங்க, ம், இங்க எனக்
ஆ சிக்
அப்டின்னா வந்து அது வெஜ் வெஜ்ல வந்து பாத்தீங்னா சங்கவம் சொல்வாங்க இல்லயா தேங்காப்பால் சங்கவம் அதுதா வந்து ரொம்ப புடிக்கு நா நான்வெஜ் அப்டின்னு பாத்தீங்ன்னா ஃபிஷ் ரொம்ப எனக்கு ரொம்ப புடிக்கு ஃபிஷ்தா நல்லா சாப்டுவே ஃபிஷ் கொழம்பு பிளஸ் ஃபிஷ் சில்லி இதெல்லா ரொம்ப புடிக்கு எனக்கு சிக்கன் கூட அதிகமா நா நெனைக்க மாட்டே ஆனா ஃபிஷ் க்கு எப்டியாவுது ஒண்ணு எடுத்துருனு இல்லின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கருவாடு செஞ்சு சாப்ட்டுருனு அந்த மாரிலா நெனப்பே
குளு குளு குளு
சரிங்க சகோதரி, நீங்க குக்கிங்ல வேற ஏதாவது புதுசா டிரை பண்ணி அது நல்லா வந்திருக்கா இல்ல சொதப்பிருக்குங்ளா
இப்பல்லா சொதப்பினது இல்லங்க ஏதாது இப்ப வர வர வயசு ஆக ஆக உப்பு தூக்கி அள்ளி போட்டுறே அது ஒன்னுதா நா பண்ற மிகப்பெரிய தப்பாவுது
அப்டிங்ளா செரிங்க செரிங்க
ஆமா ஃபர்ஸ்ட் தடவ போட்டா அது அதோட நிப்பாட்டிருனு என்னோடது அடுத்ததடவ போட்டேன்னு வச்சுக்கோங்களே ரொம்ப இதாயிருது
து ஃப்ரை பண்ணும்போதே வந்து உப்பு கரெக்டா ஒரு ஸ்பூன்ன ஒரு ஸ்பூன் அந்த மாரிதா போடுவே எக்ஸ் ட்ரா எதும் போட மாட்டே கரெக்டா ஒரு ஸ்பூன் போட்டு அது மேல வேணுனா கூட மறுபடியு போட்டுருவே
ஆ
சரிங்க சரிங்க சகோதரி நீங்க குக்கிங்ல வேற எந்த மாரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கு
எனக்கு ரொம்ப நாள ஒரே ஒரு ஆசங்க சமைக்கறதெல்லா கைவிட்டுட்டு